நடிச்சா ஓட மாட்டியமா எம் இவ்ளோ நேரமா ஆக்குற
ஏமா எங்கேயோ வச்சுட்டேமா ரொம்ப நேரமா தேடி திரிஞ்சேன் போன
தேடிட்டே இருக்கியா
ஆமா
தேடிட்டே இருந்தா என்ன பண்றது ம்
எங்க வச்சேன் தெரில
இப்ப கண்டுபுச்சிட்டில
எடுத்தாச்சி எடுத்தாச்சி
சொல் சொல்லுங்கள் என்மா என் மகன் நீ திரையில் இருக்கிறான்
நித்திரையிருந்து இன்னும் எழவில்லயா
அ தூங்குறன் செரியா வை தூங்குறப்பயே ஏதாது வேலை இருந்தா முடிச்சிடலா பாத்தேன்
ஆ ஆ
பாத்தா போன் வந்துருச்சு
அதே நம்ம ஏதாது ஒர்க்கு முடியும்னா அது முடிக்க முடியாது
ம் செரி பாப்போம்
அப்றோம் ஒர்க் எல்லா எப்டி போய்கிட்டு இருக்கு
ஏதோ போகுது எனத்த ஒர்க்கு
சரியா
நெறைய வேலை இருக்கு ப்ராஜெக்ட் வைவாவுக்கு படிக்கணும் இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு படிக்கணும் ஒண்ணுமே தெரியாம உக்காந்துருக்கேன் கடுப்பா இருக்கு படிக்கவும் முடியல
உஹம்
புக்க எடுத்தாலே தூக்கம் தூக்கமா வருது
அய்யய
என்ன பண்றதுனே தெரிய ஆமா ஒக்காந்துரு ஆஹ்ம்
மொத சொல்லுங்க உங்க ப்ராஜெக்ட் எடுத்தாலே எனக்கு தூக்கம் தூக்கமா வருது நான் அப்புறம் எப்படியா படிக்கிறது சொல்லன்
அப்படிதான் சொல்லணும்
ஆமா
உம் உஹம்
என்னயா வச்சிருக்கிய எனக்கு தூக்கமா வருது
உம் ஏ அமேசான் இருக்குல்ல
ஆமா
அது ஆஹ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போடுறாங்கய ஜாபு
அதுல எப்படி ஜாபு
அதுதான் அது வந்து இந்த கஸ்டமர் கேரா இருக்கும் நினைக்கிறேன்
செரி எனக்கெல்லாம் அமேசன் பத்தி ஒண்ணுமே தெரியாது
அமேசன் அத பத்தி ஒண்ணும் தெரியாதா அதை பத்தி ஒன்னும் தெரியலாம் வேணாம் ஆனா வந்து ஆப்ரேஷன்ப் ஸ்கூட்டி இன்ஜினியர் வேணுமாமா
உம்
அப்படின்னு சொல்லிருக்காங்கய அப்படின்னா என்ன ஜாப்ன்னு தெரிய தெரியல
ஓ ஆனா ஆல்ரெடி இப்படிதான் போட்ட பிப்கார்ட்லய போட்டங்கய அமேசான்
இல்ல இல்ல இது வந்து டிரஸ்டட் ஹச் ஆர் போட்டிருக்காரு
ஓ ஓ சேரி
ஆஹ் எனி டிகிரி வேணாலும் இருக்கலாமாம் ஃப்ரெஷராவு இருக்கலாமா எந்த டிகிரி வேணாலும் இருக்கலாமா அப்ளை பண்றதுக்கு எதோ லிங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்கய
சேரி அது என்ன வேலைன்னு தெரிஞ்சு
அதான் ஆப்பரேஷன் சப் கோட் அசோசியேட்டாமா அதா வேல அப்புனா என் என்ன வேலைன் தெரியல
உ உ
நம்ம ஜேட் ஜிபிட்ட போட்டு பாத்தா சொல்லிருன் நெனைக்கிறே
இந்த போடு போடுமே போட்டு கேளு
ஆ ஏதாவது நல்ல வேல கெடைக்குமானு பாக்குறே கெடைக மாட்டேங்குது
எனக்கு அதே பிரச்சன தாங்க
ஆப்ரேஷன்ஸ் என்னமோ சொன்னேனே என்ன சொன்னே ஆப்ரேஷன்
அசோஸியேட்
சப்போட்டர்ஸ்ஸோ ஏட் உ
உ
அப்பன்னா என்ன கஸ்டமர் கேர தானே இப்படி ஸ்பெல்லிங் மாத்தி
ஆமா சேரி கஷ்டமர்கேர்னா அதுல என்ன சொல்ல போறோ நம்ம ஒரு கால் பண்ணி
அது வந்து இல்ல நம்மளுக்கு ஐ டீ அதெல்லா வந்து ஆம் குடுத்துருவாங்க
சேரி
அந்த ஐடில வந்து நம்ம போணபோ உள்ளாற போயிட்டோ அப்டின்னா இப்ப கஷ்டமர் யாராது இருக்காங்கனா அவங்க கால் பண்ணிருக்காங்கனா அவங்களோட அந்த பார்சலோட ஐடிய வந்து நம்ம பாத்து சொல்லணு
ஓ ஓ சேரி சேரி
அந்த பார்சல் வந்து எங்கருக்கு என்ன டெலிவர் ஆயிர்ச்சா ஆகலையா டேமேஜா இருக்குன்னு கால் பண்ணுவாங்க டேமேஜ் ஆயிருக்காயி இல்லையா இதெல்லா ஜெக் பண்ணி அந்த மாரி நெறைய டவுட்ஸ் கேப்பாங்க அதெல்லா சொல்லணும் நம்ம நம்ம இப்ப ஏதாது இப்ப நீ மீஷோல ஆர்டரு போடுற அமேசான்ல ஆர்டரு போடுறனு வச்சுக்கோவேன் நம்மளுக்கு பொருளே வரல்ல ஆனா ஆப்ல வந்து டெலிவர்ன்னு காட்டுச்சுகனு வையி கஸ்டமர் கேர்ருக்கு போன் அடிச்சி இந்த மாதிரி டெலிவர் காட்டுது ஆனா எனக்கு வந்து வ வரவே இல்ல பார்சல் அப்டின் சொல்லி கம்ப்ளைண் பண்லாம்
ஆஹ் அஹ்
இது வந்து இங்கரு இந்த ஆப்ரேஷன் சப்போர்ட் அசோசியேட் அப்படின்றது என்னன்னா ஆஹ் தினசரி வேலையா சரியாக நடக்கவும் தோவுமா இது வந்து டேட்டா என்ட்ரியா இருக்குமா இல்லைன்னா ரெக்கார்டு அப்டேட் செய்றதா இருக்குமா ஈ மெயில் இல்லனா கஷ் கஸ்டமர் ரெக்வஸ்ட்ட வந்து ஹேண்டில் பண்றதா இருக்குமா ரிப்போர்ட்ஸ் தயாரிக்கணுமா டாக்குமெண்ட் வெரிஃபி கேஷன் பண்ணணுமா டீம்களுக்கு க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட் வழங்குதலாம்
அப்ப நம்ம மேடம் மாரி
அதான் எக்ஸல் கூகுள் ஷீட் போன்றவட்டி டேட்டா மெயின்டென் செய்தலான் ஆடஸ் இன்வாய்ஸ்சு டிக்கெட்ஸ் போன்றவ ட்ராக் செய்தலாம் அப்ப அமேசானோட மொத்த இதுவும் அமேசான் பிரைமு எல்லாமே இருக்குல்ல
சேரி இருக்கு சேல்ரி எவ்ளோ தருவாங்கய
கூட தா தருவானுங்க மெயின் ஜாபாதாங்க க்கறாங்க ஏனா இன்ஜினியரிங் சம்பந்தமா தான் கேக்குறாங்க சேரி பாப்போம் ட்ரை பண்ணி வேணா பாப்போம்
ஆ ஓகே ஓகே
அந்த லிங்க் வேற குடுத்துருக்காங்கே
ஆ
அந்த லிங்க்குக்குள்ள போனா சென்ட் ரல் ஆப்ரேட்டிவ் சப்போட் எக்ஸிக்யூட்டிவ் இன் எக்ஸ்டர்னல் புல்ஃபில்மென்ட் அப்படின்னு போட்டிருக்காங்கே
அ
ஏய் அதுல டிஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு எஸ் ஏயே குடுத்துருக்காங்கேப்பா
பேசிருவியோ
பேசிக் கால்குலே கிளாசிஃபிக்கேஷன் வந்து பேச்சுலர் டிகிரி இருக்கணுமா
சேரி
ஆ டெக்னிக்கல் ஃபீல்டா இருக்கனுமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டாட்டிஸ்டிக் அந்த மாதிரி இருக்கனுமா எக்ஸ் எல் ல எக்ஸ்பீரியன்ஸ் செதுக்கனும்மா
அப்ப நம்ம போலாமே
அப்படின்னு சொல்லி குடுத்தருக்காங்கே
ஆ
ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்னு சொல்றாங்களே
அப்படி சொல்
வேற நொங்கிருவாங்களோ
இவ்ளோ சொல்றீரையலே அது தான் யோச்சு
இல்ல டீட் டெயிலா பெரிய கம்பெனில அதனால டீட்டெயிலா எக்ஸ்பளைன் பண்ணியிருகாங்களோ என்னவோ
சரிங்க
நான் உனக்கு அந்த லிங்க் அனுப்புறேன்
செரி நான் ஓப்பன் பண்ணி
உள்ளாற போயி பாப்போம் என்னதான் இருக்குன்னு
ஏஸ்ஸு குடுத்துருக்காங்கேன்னு தெரியிலயே எஸ்ஸு எதுனா டெஸ்ட்டு இதுப்போம் ஸ்கூல்லையே எஸ்ஸுக்கு படிக்க மாட்
அ பாப்போ என்னதான் குடுக்குறாய்ங்கன்னு
பாப்போம் ஆனா வேலை வீட்ல இருந்து வேலை பாத்தா தான் கொஞ்சமாவும் இதா இருக்கும்
ஆமா பிள்ளையில வச்சுக்கிட்டு என்ன பண்றது
ஆமா
ட்ரை பண்ணி பாப்போ
உம் சேரி பாப்போம்
நா அனுப்பிருக்கே பார் அதுலதா இருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமு போட் வாங்கே ஏ விடுவானே
அப்டின்னு சொல்றியா
ஆமா ஆனா இங்கிலீஷ்ல பேசணுமான்னு தெரியலையே
அய்யயோ ஏங்க அமேசான்ல ஆர்டர் பண்ணுவே இங்கிலீஷ்ல மட்டுறதே இருக்கவங்களே ஆர்டர் பண்ணுவ அப்டில்லா கெடயாதுல
நம்ம ஏரியாவ பத்து வாங்கிக்கணுமோ
நாங்க தமிழ் மட்டும் தா பேசுவோ குறுக்க இடம் குடுங்க இல்லாட்டி வேணுஞ் சொல்லிருவோ
அப்டி வேணா கே ப்போம் எப்பா நாங்க தமிழ்ல என்ன பேச சொன்னாலு பேசுவோ
நாம்
நீங்க தமிழ்ல வேல இருக்குன்னா தாங்க நாங்க தாராளமா ஒங்களுக்கு வீட்ல இருந்து ஒர்க் பண்ணி குடுக்குறோ அப்டின்னு சொல்லி
ஆமா அப்டிதா சொல்லணு
இதுலயே பெரிய விச சே தானங்க இருக்கு ஃப்ஸ்ட்டு ஸ்டாடிங்லேயே டிஸ்கிரிப்ஷன்லயே
அத தா சொல்றே பெரிய எஸ்ஸேவே குடுத்துருக்கானா அந்த ஏசி நா வாசிக்கவே இல்ல இல்ல அந்த எஸ்ஸேய எதுக்கு வாசிப்பாரு
ஆ அப்டியா பேசி பே வசிக்காம எப்டிங்க ஜாப்ல சேருரது
உம்
என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஆ
என்னன்னு பாப்போ ட்ரை பண்ணி பாத்தோ நல்லா வேலன்னா நல்லா இருக்குல
செரி பாப்போ நா எஸ்ஸைய ஜாட் ஜிபிடி கிட்ட குடுத்து இத சுருக்கமா சொல்லுன்னு சொல்லிருவே
சொல்லு சொல்லிட்டு என்ன சொல்லுதுனு பாரு
கேப்போ கேப்போ அது சொல்லு ஒனக்கு வேற வேலயே இல்ல எப்ப பாத்தாலு என்னட்ட குடுத்து குடுத்து கேக்குற நீ எதுவுமே தன்னால செய்ய மாட்டியான்னு கேக்கு
ஏ லக்னோ இங்கரு லக்னோ நாக்பூரு மதுரை விஜயவாடா இதுல எல்லா வேல இருக்கா போறியா
ஆ ஹ இங்க வீட்ல இருந்துகிட்டே வெளில வேலைக்கு இப்ப வெளியில போக முடியாம வொர்க் ஃப்ரம் ஹோம் தேடிக்கிட்டு இருக்கோ
அப்டிதா காட்றாங்க இந்த மாதிரி வேலையெல்லா இருக்குன்னு சொல்றே ற்றாங்க
மேம் ஒரு இது குரூப்ல அனுப்பிருந்தாக ஒரு ஜாப்புக்கு சொல்லி அனுப்பிருந்தாக
சேரி
கடைசில பாத்தா அதுல தமிழ தவிர கன்னடா இருக்கு தெலுங்கு இருக்கு நம்ம எங்குட்டு போய் கன்னடா இருக்கு தெலுங்கையு பேசுவே நா நெனச் என்ன இது பாக்காம கூட இவுங்க அனுப்பி விடுறாங்க நம்மளுக்கு நினைச்சே
ஏ அவுங்க அந்த லாங்குவேஜ்ன்றதுனால அத யோசிக்காம டக்குன்னு அனுப்பிரு ப்பாங்கல்லா இருக்கு
நா அதா நெனச்சே என்னடா தமிழ் இல்லாம மத்த எல்லத்தையு கூட இருக்கு அய்யோ அய்யோ வேலை பற்றி தமிழ் மொழி பெயர்ப்பு குடுத்துருச்சுப்பா
குடுத்துருச்சா என்ன சொல்லுது சொல்லு
பணிபுரிபவர் விற்பனையாளர்களின் தினசரி செயல்பாடுகளை தொலைநிலையிலிருந்து ஆதரிக்க வேண்டும் இதில் தினசரி செயல்திறன் கண்காணித்தல் இதுதானே நீங்க சொன்னீங்க என்ட இப்ப
அது வந்து நா சும்மா பாத்து சொன்னே இந்த மாதிரி வேலை எல்லா இருக்குமோன்ட்டு அதுல ஆப்டா கொடுத்ததா நா சொல்லல
கண்காணித்தல் தள ஆதரவு அதா பீல்டு சப்போட்டு
உம்
அது இணைத்து செயல்படுதல் கற்று அது என்ன புதிய செயல்முறைகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் மைய கட்டுப்பாடு மையங்களை இயக்குதல் ஆகியவை அடங்கும்
உம்
இந்த பணி இந்த பணிக்கு வாடிக்கையாளர் அனுபவத்தை முழுமையாகப் புரிந்து கொள்ளும் திறன் வேண்டுமா அப்போ ஒரு கஷ்டமரோட என்ன அவ எதிர்பார்ப்பு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் மொத்தத்துல நம்ம நம்மளே புரிஞ்சிக்க முடியல வீட்ல உள்ளவங்கள இதுல எங்க வாடிக்கையாளர்கள நம்ம புரிஞ்சுக்கிறது
அய்யய்ய இவிங்க என்ன ஹை ஹைதராபாத்லயே வேல இருக்குன்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க
நம்ம வர மாட்டும்னு சொல்லுங்க நாங்க
பெங்களூரு சென்னை ஹைதராபாத் தா சாப் ட்வேர் இன்ஜினியர் வேணுமா விப்ரோல
ஒரு நிமிஷம் இருங்களேன் திரும்ப கால் பண்றேன் ஒரு ஒரு அஞ்சு செகண்ட் திரும்ப கால்
எனக்கு கு சரி ஒகே மேம்
ஆ